எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க உங்க பசங்க எல்லா எப்டி இருக் க்காங்க உங்க பெற்றோர்கள்லா எப்டி இருக்காங்க ஏனா அவுங்க பெற்றோர்களை பார்த்த எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏனா அவுங்க என் கூட நல்லா ஆ சொல்லுங்
இல்ல எல்லாரு நல்லா இருக்காங்க அப்டின்றத சொல்ல வந்த
அப்டிங்ளா சேரி சேரி ஏனா உங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாத்து ரொம்ப நாள் ஆய்டுச்சுல்ல சோ அதனால அதனாலதா நா கேட்டே அ இப்ப இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நெறையா பேர் வந்து பாத்தீங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்கல்ல சோ இந்த இத பத்திதா வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இப்ப இன்னைக்கி நா பேசலான்னு நெனைக்கிறே ஏனா எதுக்காக சொல்றேனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பக்கத்துல வீட்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து நேத்து நடந்த ஒரு வந்து சூழ்நிலைலா நா உங்களுக்கு வந்து இத நா பகிர்ணுன்னு நா நெனைக்கிறே ஏனா பக்கத்துல வீட்ல இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து பாத் தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு இருக்கு ஒரு நூ எண்பது வயசு அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியாம் ம அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போற ஒரு சூழ்நில அமஜ்ஜனால அவுங்க பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வெளிநாட்டுக்கு கூப்ட்டுட்டு போகாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க அனாதா ஆசரமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுங்க சேத்துட்டு போயிருக்காங்க எனக்கு என்ன ஒரு மன கசப்பு அப்டின்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற நாட்லே நம்ம கூட சம்பாதிச்சு நம்ளுக்கு அதுக்கடுத்த மாரி ஒருசூழ்நில கூட நம்ம வாழ்லா இல்ல நம்மளுக் கு இப்பதைக்கி பண தேவை இருக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வேணு அப்டின்னா கூட அவங்களோட பெற்றோர்களையு அவங்க சேத்து அவங்க கூப்ட்டுட்டு போயிருந்திருக்கலாமே எதுக்காக அவுங்க வந்து இப்டி விட்டுட்டு அவுங்க வந்து போறாங்க இப்டி போகறதுக்கு எப்டி அவங்களுக்கு மனசு வருதுன்றது என்னால வந்து சுத்தமா என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல ஏனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு பாசமா என் நா வந்து பாத்தீங்கன்னா அவங்கோட உறவினர் களு கெடையாது அவங்களோட உற்ற உறவினர் எதுமே நா கெடையாது ஜஸ்ட் பக்க பக்கத்து வீட்ல இருக்க ஒரு பொண்ணு ஏ கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்ளோ ஒரு பாசமா அன்பா அவங்க வந்து பேசிருக்காங்க அப்டி இருக்கிற அவங்ககிட்ட வந்து பாத் தீங்னா நானே ஒரு நெனைத்து பாக்கும்போது இப்டி ஒரு நாள் கூட அவங்க இல்லாம ஒரு சூழ்நிலை என்னாலயே இருக்க முடியலையே எப்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் வந்து எப்டி அவங்க இருந்துட்டு அந்த மன இதல்லா தாண்டி அவுங்க வெளிநாட்டுக்கு எப்புடி அவுங்களால போக முடியுதுன்றது எனக்கே புரியல ஏனா இப்ப அந்த மாரி ஒரு காலகட்டங்கள் வந்து பெ ற்றோல பாக்க முடியாத ஒரு சூழ்நிலத்துக்கு நம்பளு தள்ளாகி தள்ளாகின்ற மாரி எனக்கு தோனுது இந்த கருத்து நீங்க இத பத்தி நீங்க என்ன நெனச்சு நீங்க நீங்க நெனைக்கிறீங்க ஏனா எனக்கே புரியில இப்டி கூட இருப் பாங்ளா புள்ளைகள்ன்று
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னா ஆ இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து இது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷ்யமாதா போய்கிட்ருக்கு நீங்க சொன்ன மாதிரி நானுமே ஒரு சில விஷ்யங்கள் எல்லாமே வந்து நெறைய நம்ம வந்து தொலைபேசி வாயிலாகவோ இல்ல செய்திகள்லயோ ஆ அப்டிதா நம்ப பாத்துருப்போ இப்ப பக்கத்து வீட்டுகள்ல இல்ல நம்ப யாராவ்து சொல்லியோ கேள்விப்பட்ருப்போ இல்லிங்ளா அது மாதிரி பாத்தீங்கனா ஒரு கொ கொஞ்ச நாளைக்கி முன்னாடி வந்து அ தெரிஞ்சோங்க ஒருத்தர் வந்து ஒரு இரங்கல் ஆ இதுக்காக வந்து நினைவு அஞ்சலி செலுத்தற்துக்காக வந்து போயிருந்தாங்க அப்ப யாரு என்ன அப்டின் சொல்லி விசாரிக்கும் போது அவுங்களோட தூரத்து உறவாதா இருந்தாங்க அவுங்க அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கனா கோடிக்கணக்கு அளவில் வந்து மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே இருக்கு வசதிக்கு வந்து அவுங்ககிட்ட வந்து எந்த ஒரு குறையுமே இல்ல ஆனா அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அ அவுங்களோட கணவர் இறந்ததுக்கப்றமா எல்லாமே வந்து சரிசமமா வந்து அவுங்க குடுத்துட்டாங்க குடுத்துட்டு அவுங்களுக்கு அப்டின் சொல்லி எதுவ்மே அவுங்க வச்சுக்கல சரிசனமா எல்லாருக்கு மே குடுத்துட்டது வந்து குடுக்காத வரையு எல்லாமே நல்லாதா போயிட்ருந்தது குடுத்ததுக்கப்றமா வந்து நீ பாத்துக்கோ நா பாத்துக்றே நா ஏ பாக்கனு நீ ஒரு மாச வச்சு பாத்துக்கோ நீ ரெண்டு மாச வச்சு பாத்துக்கோ ஆ அப்டி வந்து சில பிரச்சனைகள் வரவு வந்து இவுங்க என்ன பண்ணாங்கனா நகைகளு வந்து எல்லாமே அவுங்ளோட மருமகள்களு க்கு வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க சரிசமமா குடுத்துருக்காங்க எனா யாருமே வந்து மருமகள் க்கு அப்டி குடுக்கனுன்றது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அதையுமே அவுங்க பண்ணிருக்காங்க ஆனா இதுல சாப்பாடு குடுக்கறது அவுங்க கேக்குற ஒரு விஷ்யோ நேர நேரத்துக்கு உணவு மட்டுந்தா அது வந்து தனியா எ அவுங்ளுக்காக வந்து தனியா செஞ்சு குடுங்க அ அப்டின்றதெல்லாமே வந்து எதுவுமே அவுங்க கேக்கல எல்லாருக்குமே செய்ற உ ணவுல இருந்துதா வந்து அவுங்களுமே சாப்டுட்டு இருந்துருக்காங்க ஆ ஆனா வந்து இ ப்ப ஒரு மாதம் நீ ஒரு மாதம் நா அப்டின் சொல்லி பிரச்சனைகள் வரவு வந்து அவுங்களுக்குள்ள பேசி இத ஆ என்ன பண்ணாங்க ஒரு அனாதை ஆசிரமத்துல வந்து அவுங்கள கூட்டிட்டு போயி அ விட்டுட்டு வந்துட்டாங்க அவுங்க வந்து அங்க போயி ஒரு ஒரு மாத காலம் தா இருந்துருப்பாங்க ஆனா நல்லாவேதா இருந்தாங்க நல்லா நடந்துட்ருந்தாங்க பேசிட்ருந்தாங்க ஆ மாலை பொழுதுல வந்து நடை பயிற்சி பண்ணிட்ருப்பாங்க பக்கத்துல இருக்றவுங்க கிட்டல்லா பேசுவாங்க இது மாதிரி பண்ணிட்ருந்த ஒருத்தர தா கூட்டிட்டு போயி ஒரு அனாதா ஆஷிரமத்துல வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்டி விட்டுட்டு வந்து ஒரு மாத காலம் மட்டுந்தா அவுங்க இருந்தாங்க ஆ உடல்நிலை சரியில்லேன்னு சொல்லிட்டு தொலைபேசி வாயிலாக சொல்லின் சொல்லியிருக்காங்க ஆ நாங்க எவ்ளோ நீங் னால நாங்க குடுத்துட்றோ நீங்க வேணா ஹாஸ்பட்லு கூட்டு போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி அவுங்க சொல்லிட்டுருக்காங்க அ அதுல வந்து அந்த வார்த்தைகள்ல வந்து அவங்களுக்கு மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆ அதுலேயே வந்து ஒரு வா ஒரு வாரங்கள்லயே வந்து அவுங்க எறந்துட்டாங்க எறந்துமே அவுங்களோ உடலை வந்து ஒடனே கொண்டு வர்ல இன்னைக்கி வந்து நாள் நல்லால்ல நாங்க நாளைக்கா வாங்கிக் நாளைக்கா அனுப்பி விட்டுருங்க நாங்க இங்க எடுத்துக்குறோ அப்பிடின்ற மாதிரி சொல்லி தொகையை மட்டு குடுத்து அவங்கள தனியாதா அங்குருந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்துருக்காங்க ஆனா ஆம்புலன்ஸ்ல வரவங்க மட்டு தா கொண்டு வந்து அந்த வீட்ல வந்து எறக்கி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அவுங் அவுங்களால எறந்ததுக்கு அப்புறோ போய் அவுங்களால கொண்டு கூட வர முடியலன்றது இதெல்லா கேக்க போது வந்து நமக் கே ஒரு நிமிஷோ அப்படியே மனசுல்லா வந்து பதருது ஏ அப்டின்னா அவுங்ககிட்ட இப்ப நீங்க கஷ்டப்பட் அ கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நலையில இருக்கிறவங்களே வந்து வச்சு கூட வச்சு பாத்துக்கிட்டுதா இருக்காங்க அப்டி இருக்கும் போது வந்து எல்லாமே குடுத்துமே வந்து அவுங்க வந்து நம்ம ஏ பாத்துக்கணுன் சொல்லி ஒவ்வொருத்தருக்கு அடிச்சு அவுங்க எறந்ததுக்கு அப்புறோ கூட ஒடனே அவுங்க இவுங்க போய் அவுங்க கொண்டு வராம நீங்கே அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலையிலதா அவங்களோட பாதிப்பு வந்து இருந்துருக்கு இது எல்லாமே வந்து அவுங்களுக்கு பின்விளைவுகள் எல்லாமே இருக்கோ ஆனா ஏன்னா இப்ப நமக்கு நமக்கே தெரியு இல்லைங்களா நம்ம பண்ற விஷ்யோங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சில டைம்ல ஏதாச்சு நம்ம தப்பு பண்றோனா அதுக் உண்டான பலன்கள் வந்து கெடைக்கறத வந்து நம்மளே கண்குளுற நறைய பேர பாத்துருக்கோல்ல அதனால அவுங்களுக்கு பிள்ளைகள் இருக் காங்க அவுங்களுக்கு நாளைக்கி அந்த நிலைமை வரும்ன்றது வந்து இப்ப யாருமே யோசிக்கிறதுல இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா புள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதிக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த பண தேவைதா நம்மளுக்கு வந்து இப்போ அதிகமா இருக்குது அத மட்டு தா புள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நனைவுல வச்சிருக்காங்க தவிர நாம் போய் பெற்றோர்கள் வந்து நம்பள எப்படி தூக்கி வளர்த்தாங்க நம்மள ஒரு ஒரு இதுவு நம்ம எப்படி வளத்தாங்க நம்ம எவ்ளோவு கஷ்டப்பட்டு நம்மள வந்து படிக்க வச்சு சு நம்மள வந்து ஆளாக்குனாங்க ஒரு ஒரு சூழ்நில்லும் நம்ம பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்புளுக்கு வந்து நம்ம புள்ளைகளுக்காக நம்புளுக் கடந்து நம்முளுக்கு படிக்க வச்சது சரி நம்முளுக்கு திருமணம் பண்ணது சரி இப்ப திருமணம் பண்ணும்போது செரி நறைய கடன்கள் கூட பெ பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம பெற்றோர்கள் விட்டு நம்ம வந்து வேற வீட்டுக்கு போகும் போது கூட நம்ம அம்மா க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ ஒரு கடன் நம்ம ஆக்கிட்டு போறோமே அப்படின்றது நனைக்கும் போது அந்த புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு மன கஷ்டமிருக்கு செரி என்னதா இருந்தாலு வீட்டில் வந்து நம்மளுக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க சோ அவங்க பாத்துப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல தா வந்து பத்திங்கன்னா இந்த பெண் பிள்ளைகள் கூட அந்த பெற்றோர்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்பி விட்டுட்டு போறாங்க ஆனா இந்த புள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பணம் தா முக்கியோன்றன்ற மாரி பணத்துல மட்டுதா ஓடிட்டு போறாங்க தவிர இதுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்கள் வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்தாங்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஆ நறையா ஆண் புள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா பெற் றோர்களை வந்து பாத்தீங்கன்னா மறந்துறாங்க ஏனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புள்ளைகள் ஆயிடுச்சி இப்ப அவங்களுமே ஒரு புள்ளை பெத்துருக்காங்க இல்ல அந்த புள்ளைகள வந்து பாத் தீங்கன்னா அவ்ளோ நேசிச்சி அவங்க வளக்கறாங்க இதே மாதிரி தான நம்பளோட பெற்றோர்களும் நம்பளை நேசித்து வளத்தாங்க அப்டின்றத சூழ்நிலை வந்து அவங்க ஒரு ஒரு வாட்டி அவங்க அத உணர்ந்தாவே போதும் அவங்களோட பெற்றோர்களே வந்து அவங்க அவ்ளோ நல்லா பாத்துக்கிலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏழை எளிய மக்கள்தா வந்து பாத்தீங்கன்னா பாதி பாதி பேரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட் டுந்தா வந்து பெற்றோர்களை வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்குமே வந்து அவங்க கண்களா கலங்காம அவங்க வந்து ஃபுல்லா பாத்துக்கறாங்க ஆனா கொஞ்சோ வசதியா இருக்கற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை வந்து கவனிக்கிறதே இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பணத்த தேடி மட்டுந்தா அவங்க வந்து ஓடிட்டுருக்காங்க இப்ப அத தேடி அவங்க ஓடிட்டு இருக்கமோது நீங்க சொன்ன அதேதா நானுமே சொல்றன் இப்ப அதே மாதிரி அவங்களுமே ஒரு ரெண்டு பிள்ளைகள வச்சிருக்காங்க அவங்களுக் கும் இதே ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமைந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்டிதா எனக்கு நெனைக்க தோணுது ஏன்னா இப்ப அவங்க வந்து எங்களோட பக்கத்து வீட்ல இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா இ அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அனாத இல்லத்துல வந்து உட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா போவும்போது என்கிட்டயுமே வந்து சொல்லிட்டு தா போனாங்க ஆ வந்து பாருமா அப்பதா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களும் வந்து பாக்க மாட்டாங்க என் புள்ளைகளும் வந்து பாக் க மாட்டாங்க சோ உங்களுக்கு நேரம் கெடைக்கமோது நீங்க வந்து பாருங்கன்ற மோது அந்த எடத்துல வந்து பாத்தீங்கின்னா அவங்க ஒரு எவ்ளோ ஒரு மன கஷ்டத்தால இருப்பாங்க அவங்களுக்கு யாராவது வந்து என்ன ஒரு எடத்துக்கு வந்து விட்டுட்டு போறாங்க அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேசறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாரி சூழ்நில என் பையனும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறான் சோ உங்களால முடிஞ்ச உங்களுக்கு நேரம் இருந்துச்சின்னா என்ன வந்து பாத்துட்டு போகன்ற ஒரு எடத் துல அவங்க சொல்லமோது நம்பளுக்கே அந்த எடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சே பதருது இதுலயே இந்த புள்ளைகளுக்கு வந்து இது எப்படி அவங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவங்க உட்டுட்டு போறாங்க அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு மருத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு உடல் நலம் அவங்களுக்கு வந்தா கூட புள்ளைகளுக்கு தெரிவிக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது நாட்கள் அதிகமாகுமில்ல ஏனா வெளிநாட்டில் இருக்கும் போது அது வறதுக்குமே அவங்களுக்கு நாட்கள் ஆகும் இத எப்டி இத வந்து இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு எதாவது ஒண்ணு ஆச்சின்னா கூட இவங்க வந்து நிக்கறதுக்கே இவிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொறைந்தது ஒரு ஒரு வாரம் வரைக்குமே ஆகும் இப்ப இந்த சூழ்நெலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த புள் அந்த அந்த அம்மாவும் அந்த புள்ளைங்களுக்காக அவங்க ஏங்கிட்டு தான இருப்பாங்க நம்மளுக்கு ஒடம்பு நலம் கொ கொறைவில்லாம ஆயிடுச்சி எதாவது ஒண்ணு ஆயிச்சின்னா கூட கடைசி நிமிடமா ஆச்சி நம் புள்ளைகளை பாக்க வேண்டும் அந்த ஏ ஏக்கத்துல தான அப்ப நீங்க சொன்ன மாரி ஒருத்தங்க எ இப் எறந்துட்டாங்கன் சொல்றீங்க அவங்களுக்குமே அதே ஒரு நினைவுட்டல் தானே வந்திருக்குன்றது நெனைக்கறே
கண்டிப்பா ஏன்னா வந்து பாத்தீங்னா இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்ளால அந்த இரங்கல்க்கு கூட வர முடியாது இப்ப ஏதாவ்து ஒண்ணு அவங்ளுக்கு நடந்துருச்சு அப்டின்னா கூட ஒடனே வர தூரத்துல கூட அவுங்க இல்ல அந்த டைம்ல அவுங்க உடனே வரணுனு நெனச்சாலுமே வந்து இப்ப பணி மூலியமா வந்து அவுங்ளுக்கு ஆஹ் இப்ப அந்த தொகை எல்லாமே வந்து குடுக்க மாட்டாங்க கம்பெனி மூலியமா வந்து வருடத்திற்குகோ அஹ் இல்ல இரண்டு வருட வருடத்திற்கு ஒரு முறை அது மாரி மட்டுந்தா வந்து குடுக்குற ஒரு ஆஹ் வாய்ப்புகள் வந்து நமக்கு குடுத்துரு வாங்க இப்ப வந்து நம்ப நம்ளுக்கு தேவைப்படும் போது நம்ம வரணு அப்டினா நம்மளாதா வந்து அந்த தொகைய நம்ப செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அந்த தொகையு வந்து ரொம்ப பெரியதாதா இருக்கு ஏனா அவுங்க வந்து வர்றதுக்கு போறதுக்கு ரெண்டுதுக்குமே சேத்திதா வந்து அஹ் புக் பண்ற மாதிரி இருக்கு அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் கண்டிப்பா இரண்டு மூன்று லட்சத்துக்கு மேலதா ஆகு அதுக்கு கம்மியாகல்லா வந்து வாய்ப்பே கிடையாது அதுனால வந்து இத இத அவங்க என்ன யோசிப்பாங்னா இப்ப வந்து இப்ப பெற்றோர் வேண்டா அப்டின்ற ஒரு இதுலதா வந்து அவங்க அநாத ஆசிரமத்துல வந்து விட்டுட்டு போய்ருக்காங்க அவுங்ளுக்காக ஏ நம்ப ஒரு மூணு லட்சோ நாலு லட்சோ செலவு பண்ணி வரணும்ன்றத வந்து கண்டிப்பா யோசிச்சு பாக்குவாங்க ஆனா எனக் தெரிஞ்சு இங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து வெளிநாட்ல தா இருந்தாரு அவுங்க அம்மா இறக்கும்போது அவுரோட அவரால வர வர முடியாத சூழ்நிலை அவர் வரல ஆனா அவர் தந்தை இறக்கும் போது வந்து ஒரு நாலு லட்ச வந்து செலவு பண்ணி அவர் வந்துட்டாரு ஒரு நாள் ஆனா வெச்சிருந்தாங்க வீட்லேயே அ நாலு லட்ச செலவு பண்ணி அவரு வந்து அவர் எல்லாமே பண்ணணுட்டு வந்து பண்ணாரு ஆனா அப்டி பண்ணணு ற மனசு இருந்து வந்தாதா ஆச்சு இப்ப பண்ணணுன்ற மனசு இல்லாம இரு இருந்தா வந்து அவுங்ளால வரவு முடியாது பண்ணவு முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடு இல்லையா அது வந்து நமக்கு ரொம்ப வந்து கடி கடினமா இருக்கு ஏனா இப்ப அவுங்க என்னதா வந்து இப்ப விட்டுட்டு போயிருந்தாலுமே வந்து அவங்க அந்த ஒரு அ செய்திய கேட்டது வந்து கண்டிப்பா அவுங்க மனது மனசுகுள்ள நெரைய விஷ்யங்கள் வந்து அவங்கள பாதிக்கு